ஹலோ வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்ளா தெளிவா
ஆ நா பேச்து கேக்குது சிஸ்டர்
சேரிங்க தோ நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப வந்ட்டு குழந்தைகள் ஆகட்டு பெரியோங்கள் ஆகட்டு நெறய பேர் வந்து இந்த சோசியல் மீடியா இல்ல சமூக வலைதளங்கள் அதுலயே வந்து மூழ்கி போய் இருக்காங்க அத விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க ஒரு வேல வெட்டிக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா நா சமீபத்துல வந்து வேலை பாத்தே அந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெலிகாலிங் மட்டு தா ஒர்க் குடுத்துருந்தாங்க அப்ப நா வேலை போகுபோது வந்து பாத் தீங்கன்னா ஒரு நாப்பது வயசு நாப்பது வயசு இருக்க கூடிய ஆளுங்களே வந்து பாத்தீங்கன்னா நா சும்மாதாங்க இருக்கே அப்டிங்கிற மாரி சொல்றாங்க சும்மா எப்டி இருக்க முடியு அப் டின் நா கேட்டே இல்லிங்க நா சும்மாதா இருக்கே அப்டின்னு சொல்லி சொல் றாரு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாலும் செரி ஒரு இன் ஸ்டாகிராம் யூடியூப் அந்த மாரி செயலிகள் மேல மோகம் கொண்டு இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நெ னக்கிறீங்க தோழி
அது அது வந்து எதனா அது வந்து எப்டி தவுக்றதுன் தெரில இப்ப நெறய லெவலப் மென்ட் வந்துடுச்சு அதால அப்டின்ன மோது அது வந்து எப்டி தவுக்றதுன்னே தெரில அது தவுக்றதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்குமே தெரில அதுக்கு தவுக்றதுக்கு உங்ளுக்கு ஏதாது ஒரு வழி அந்த மாரி ஏதாவுது இருக்குங்ளா
கண்டிப்பா தோ தோழி கொழந்தை கத்துற சத்த கேக்குது ஆ தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா நெறய பேர் வந்து நீங்க சொன்னது உண்மதா அ ஏனா வந்துட்டு இது பண்றாங்க அந்த குழந்தை வந்து ஆ நெட்ட வந்து பாக்றதா ஆகட்டு பேர் வந்து அந்த இதுல மோகத்துலர்ந்து வெளி வரது கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு அந்த மாரி சமயத்துல நம்ப கொழந்தைகிட்ட மொபைல் ஃபோன் குடுக்காம இருக்கணு இல்லையா அதயு மீறி வந்து பாக்குறாங்க அப்டின்னா ஒரு அளவுக்குனு ஒரு அளவு ஒன்னு வச்சுக்ணு ஒரு ஒரு மண்ணேரோ அர மண்ணேரோ அந்த மாரி அளவு வச்சுக்கணு அய பெரியவங்கங்க போது அவங்க வந்து மொபைல் ஃபோன் வந்து பெரும்பாலு அவங்கள அவங்களே வந்து தவிர்த்துக்கணு அந்த மாரி பாக்குறத அதயு மீறி அவுங்ளுக் பாக்கணு அப்டின் தோணுச்னா இப்ப சமூக வலைதளங்கள் வந்து பயன்பட் கே நெறய எடங்கல்ல வந்து நம்ம வருமான மீட்றக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாரி வந்து அவுங்க பயன்படுத்தி பாக்லா இல்லேங்ளா
அதேதா பட் அதால நம்ப்ளால அது சம அது நம்பளாலேயே அது ஒரு சிலது கண்ட்ரோல் பண்ண முடில இதுங்ளா அது கொழந்தைங்ள்ட்ட மோஸ் சொன்னா அது அழுகுதா ஸ்டார்ட் பண்றாங்ளே தவர அவுங்க அதைமே ஏத்துக்க மாட்றாங்க ஒரு ஹாஃப்பனார் நம்ம குடுக்குறோ அப்டினா நா ஒரு அர மணி நேர குடுக்குறோனா அது வந்து அவுங்க போது அப்டின் அதோட நிறுத்த மாட்றாங்க நம்ப இப்டி நவ்ந் இப்ப நம்ப வேலச் செய்றோன் நம்ப இப்டி நவுந்துட்டோ கிச்சன் ஒர்கிட்ட அப்டின்னா அவுங்ளுடய வேலய அவுங்க பாக்குறாங்க அப்டின போது இந்த ஃபோன தவுக்றதுக்கு ஒரு இதுவே வரவே மாட்டேங்குது
ம் கண்டிப்பாங்க தோழி அது மட்டும் இல்லாம கொழந்தைங்க யார பாத்து கத்துக்றாங்க அப்டினா பெற்றோர்கள பாத் தா கத்துக்றாங்க அத அந்த யூடியூப்குள்ள போணு அப்டிங்றதெல்லா எப்டி தெரியுது பெற்றோர்கள் எப்டி பண் அ அப்டிங் அது சிறுவயதிங்கும் போது டக்குன் நம்ம பாக்கறது வந்து அவங்க டக்குனு அவுங்க புடிச்சுக்வாங்க
கே க கரெட்டு தா நம்ம பெற்றோர்கள் செய்ற தப் புதா கொழ்ந்தைங்ளுக் அதே மேரி பண்றாங்ளே கொழந்திங்ள நம்ம பெற்றோர்கள தவிர் த்தா அவ்ங்களு அ அவ்ங்ளு தவிக்கிறுதுகு வாய்ப்புகள் அதிக இருக்கு
ம்
நமக் எங்க ஏதாது ஒண்ணு நமுக் கு ஒரு ஏதாது ஒரு தொழிலதுல ஈட்லாமா அப்டிங்ற மார்தா நம்ம அதுல பாக்குறோ ஏதாவ்து ஒண்ணு நோண்டிகிட் ருக்கோமா
ஆமா நானு வந்து அதா சொல்லா வர்ரே ஏனா பெற்றோர்கள் நோண்றோ அப்டினு அது வருவாய் ஏதாது இ ருக்க முடிய்மா அப்டிங்கறகாகதா வந்து பாக்றோ ஆனா குழந்தீங்க வந்துட்டு அந்த ஃபோனுமே வந்துட்டு இது பண்றாங்க வாங்கி இது விளையாட்றது அத விளையாட்றது அந்த மாரி போய்ட்ருக்கு இல்லீங்ளா
ம் ஆமா அது இப்ப சின்ன வயசு பசங்ளே வந்து பெரியவ்ங்க வெளாட்ற கேம் லா வெளாட்றாங்க வெளயாட்டு ல்லா இந்த மு வேல்ல அதுவே வந்து நம்ம சொன்னா கு இப்ப இந்த ஃபீ ஃபீரீ ஃபயர் அந்த மாரி கேம் லா வெளாறாங்கல்ல அதுல சின்ன வயசு கிளே இப்பலா வெளாட ஆரம்பிச்சிர்ராங்க ஆ அட்ர அட்ரா அப்டின் றக நம்புள்டதா எதோ பேச்றாங்க போல அப்டின் சொல்லி எட்டி பாத்தா கடசியா பாத்தா ஃபோன்ல அந்த வெளான்ற இதெல்லா வந்து தவிர்குங்கதே எப்டின்றதே எம்ளுக்கி தெரிய்ல அந்த அளுவுக்கு போய்கிட் ருக்கு
ஆமாங் தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஏனா வந்துட்டு ஒவ்வொரு நாளிக்கு அதோட இப்போ டெக்னாலஜிங்கறது வந்து பாத்தீங்னா ஒர் நாளேக்கா அப்டேட் ஆய்டுதா இருக் இல்லேங்ளா
ஆமா
அதன் பொறுத்து இவங்க வந்து வெளாட்றதும் செரி மார்க்கெட்ல புது புது கேம்கள் வரது செரி
ம்ஹூம்
பக்கம் இருக்கா இந்த ரம்மி மாரி கேம் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நெறைய பேத்துக்கு போயிருக்கு அதுல்ல கொழந்தைக வெளையாண்டு
ஆமா ஆமா அந்த ஏப்பு வச்சிருக்காங்க அத இவங்க யூஸ் பண்றாங்க நம்ம ஃபோனை எடுத்து ஏதாவது ஒரு பட்டன அமுக்கி வுட்டுர்றாங்க அது போயி்டுது அங்க நெறைய ப்ராப்ளம் வரதா செய்து
ஆமாங் தோழி அந்த மாரி இருக்கறதெல்லா எவ்ளோ இது நெனைச்சு பாருங்க ஏன்ன சம்பாரிச்சு நம்ம அக்கவுண்ட்ல தா இப்போ ஏதாவது ஒரு கை செலவுக்கு அப்போ அது இந்த மாரி போம்போது நமக்கு எவ்ளோ ஒரு இதா இருக்கு சம்பாரிச்சதெல்லாம் போயிருச்சு அப்டின்ட்டுன்னு
அதேதா இத எப்டி இது பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு எத்தனை கொழந்தைங்க
எனக்கு இன்னு திருமணமாகி ஒரு நாலு மாதங்கள் தா ஆச்சு தோழி
ஓகே ஓகே ம் ம்
அதனால எனக்கு இப்போதைக்கி அந்த தொந்தரவு எல்லா கிடையாது அ மத்த தோ ழிகள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எ குழந்தை இத பண்ணுது அத பண்ணுது ஃபோன் நோன்டிட்டே இருக்குது முடியல பன்னெண்டு வயசு ஆயிருச்சு அப்டி இப்டின்னு அதெல்லா எனக்கு இப்ப கேட்கும் போது சிரிப்புதா வரு ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கி அந்த கமிட்மெண்ட் இல்ல நம்ம இந்த சூழ்நிலையில வரும்போது நமக்கு அந்த அதோட வலிய வந்து
இப்போ ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம நம்ம கையில குடுக்குறோ அப்டின்னா நமக்கு ஒரு வேல இருக்கு அதுல வந்து பண்ணம்மு வுடாத அளவுக்கு வந்து நம்ள போட்டு ஏதாவ்து வேல வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அத எடுத்துக்கொடு இத எடுத்துக்கொடு அப்டின் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா சரி இத குடுத்தா கொன் நேரவ் உக்காருவாங்க அப்டின்றதுக்காகவே இந்த பெரியவங்க அத குடுத்தர்றாங்க சரி அத கொண்டு போனா உக்காந்தா நம்ம அதுக்குள்ள அந்த வேலை செஞ்சி முடிச்ட்டு வந்துருவோ அப்படின்ட்டு அதவ் அவ்ங்க பாக்கறாங்க ஆனா கொஞ்சு நாளடைவுல என்ன ஆய்டுது அது அப்டே அடிக்ட் ஆய்றாங்க அதுல இப்போ நீ குடு த்தா வுடுவானே குடுத்துதா ஆகணு அப்டின்ற மாரி அழுக ஆரம்பிச்சிர்றாங்க பசங்க அந்த மாதிரி இர்க்கு ம்
ரொம்ப சரியா சொன்னிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பலதரமான ஒரு செய்திகள் எல்லாமே வந்துட்ருக்கு எதுக்கு அப்டின்னான் இந்த மாரி குழந்தைங்க வந்து உங்க கிட்ட ரொம்ப தாங்க முடியாம் ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்டின்னாம் அந்த குழந்தைகள க ஃபோன வந்து எவ்ளோ நேர் பாக்கணு ஆ எந்த ஆப் வந்து அவுங்க யூஸ் ஆ அந்த ஆப் குல்ல பெய் ஏதாவ் தேட்றாங்க அப்டின்னா அது எல்லாமே முதல் கொண்டு உங்களுக்கு வந்து அப்டேட்டா வந்துரு
ஆமா எதுதா கிட்ஸ்யுடைய ஆப்ஷன்ஸுன் ஒன் வந்துருக்குல்ல இப்ப யூடூப்கே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இப்ப அந்த அது வந்து கிச்சித் தேவையான்து மட்டு தா அதல வருமே எக்ஸ்ட்ரா அதுல உங்களுக் எதுமே வராது அந்த மேரி ஒரு மோடு அதுல இருக் கு அந்த மோடா அந்த மாத் பண்ணி குடுத்துட்டோனா நம்ப அவ்ங்கள்க்கு தேவையானத அவ்ங்க அது மட்டுதா பாக்கற மாரி ஆய்டு
ஓ
நா சொல்லு ஒரு சிலது நல்ல விஷ் டியன்களு இருக்றுது கெட்ட விஷயங்களு இருக்றுது அதுல மொபைல பொறுத்த வரைக்கு
ஆமா தோழி ரொம்ப சந்தோஷமு நம்ம எது நல்லது எடுத்துக்கணுமோ அர் மட்டு எடுக்குது நம்ம விட்றணு
ம்ம் ஆமா
உம் இப்ப உங்க குழந்தைகள் எந்த மாரி எவ்ளோ நேர ஃபோனு யூஸ் பன்னுவாங்க எவ்ளோ நேர அடம்பிடிப்பாங்க ஃபோனு கேட்டு
ஒரு சாப்புட வான் சொன்னாலு அதேதா நோண்டிக்கிட்டு பாத்துக்கிட்டே தா இருப்பாங்க வக்கிரீங்ளா இ இல்லியா அப்படின்னு ஒரு கட்டத்து மேல அதட்டி சொன்னா மட்டு தா அத வெப்பாங்ளே இல்லேன்னா ஆவ் ஓங்க நீ என்ன சொல்றது அப்டின்ற மாதி அதுங்க அப்டே இருப்பாங்க அதுவே அவ்ங் அப்பா வரட் டைம் ஆகுட்டு அந்த் ஆன்சக் கே அந்த அப்டே ஒண்ணு தெரியாத் பாப்பா மெரி அழகா உக்காந்துக்வானுங்க ரெண்டு பேருமே உக்காந்ட்டா அமைதியாய் இந்த புள்ளையுமா அழு இத பண்ணுது சேட்டப் பண்ணுது அப்டின்ற மாதி அமைதியா ஒக்காந்துக்வானுங்க அவ்ங்க அப்பா நல்ல பிள்ளேன் நென்ச்சிக்வாங்க ஆனாய் விடுக பன்றத்தா அங்க அப்பா இல்லாத நேரத்துல பண்றதுனா அங் அப்பாக்கு ரெண்டு பேர்யு பயப்படுவானுங்க
ஓ குழந்தைகள் பெரும்பாலும் வந்து பயப்பறத தகப்பனா இருக்க மட்
ஆமா ஆமா நம்ப்ள வந்து வீட்லிவ் தூறமா நம்ம அது திட்டிக்கிட்டே இரு ப்பாது பண்ணாத இத பண்ணாத அப்டே நம்ம மேல இந்த பயம் போயிடுது உங்க எப்பயாவ்து ஒரு தடவ அது பயப்புடுமா மிரட்றாங்ளா
ம்
ட்டும்போது அவ்ங்ளுக் அந்த பயோ அப்பதா வருது அதுனால அவ்ங்ளுக்கு அவ்ங்க மேல மட் அதா பயோ இருக்கு நம்ம மேல அந்த பயன் கெடையாது ஓக்
ஆமா நம்ம ஏதாவ் திட்டும்னா கூட கிரிச்சிட்டு போய்டுவாங்க ஆ
ஆமா
அதேமாரி அவங் வரம்போ அமைதியா உக்காந்து இருக்குற்தால ஒருவேள புள்ளி உன்னுமே அமைதியான புள்ளிங்க தா யா பிள்ளைங்க அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆ ரெண்டு நாள் வச்சிரிங்க அப்பத் தெரியு உங்ளுக்கா அப்டி இப்டின்னு எப்டி இரு அப்டியா சூப்பரா நடிப்பனுங்க அத டே உங்களுக்கெல்லா சிவாஜி அவாடு தாண்டா குடுக்கணு அப்டி சொல்ட்டு கெடப்ப நானு அழகா நடிப்பாடுங்க அங்க கேட்டு தெறக்கற சவுண்ட கேட்டாவே அவுங்க அப்பா மட்டு தா வருவாங்க மேல தெரிஞ்சிக்கிடுது கரெக்டா அதுக்கேத்த மார அழகா நடிச்சிருவானுங்க அதா சொல்வே சூப்பரா நடிக்கிறீங்களாடா இந்த வய்ஸ்லே அப்டி சொல்வே
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா தோழி பரவால்ல இப்பவே பழக ஆரம்பிச்சி டானா அப்ப போக போக இன்னு நல்லா நடிப்பாங்க
அதேதா இல்ல ஒரு எவ்ளோ ஒரு இதுவா அவ்ளோ நேரோ ஃபோன் நோன்டுவானா கத்துனா கூட காதுலே வெச்சிக்க மாட்டானுங்க என்ன ஒரு ரொம்ப அழகா டக்குனு வெச்சுருவானுங்க அழகா அவுங் வேற சவுண்ட் கேட்ட உடனே எல்லா பொருளையு எட்த்து மேல வெச்சுருவானுங்க அமைதியா உக்காந்துருவானுங்க அப்டி இன்னைக்கு ஆ ச்சரியமா இருக்கு என்னட இவுனுங்க இவனுங்களா அப்டின்ற பேரு இருக்கு அத சொல்லுவே கொஞ்ச நேரோ இங்கியே இருங்ளே நீங்க அமைதியா நீங்க இருந்தாவே அவனுங்க அமைதிய ஆயிடுவானுங்க அப்டின் சொல்ட்டு கெடப்பே நானு
கண்டிப்பா ஒரு கொழந்தைய வெச்சே வந்து மெயின்டென் பண்றது கஷ்டோ ஆனா நீங்க ரெண் டு கொழந்தைய வெச்சு கஷ்டந்தாங்க
சோ யாராவ்து இருக்கவங்கள்ட்டயே அப்டிதா சொல்லுவனே ஒரு கொழந்தையோட நிறுத்திக்கோங்க தயவு செஞ்சு ரெண்டாவ்து கொழந்த பெத்துக்காதீங்க அப்டின்ற மார தா சொல்லுவனே ஏனா அந்த பெ பெரிய கொழந்தைங்கள விட இந்த ரெண்டாவது பசங் க தா ரொம்ப சேட்ட
கண்டிப்பா ம்
நமக்கு வந்து மாமியார் மாமனார தா இருப்பாங்க அவுங்க நாத்தனார் எல்லாரு உருவத்துலியு ஒரே உருவமா இந்த ரெண்டாவ்து பசங்க இருப்பாங்ளே நா இப்ப நம்மளே யாருட்ட பேசறோ அப்டின்னா யார் பேச றது யார் பேஸ்றது நீ ஒன்ற என்ன ரெண்டு மூணு வய்ஸ் ஆவுது அப்டே யார் பேசறது யார் பேஸ் அப்டி கேப்பா சொல்லுவே எனக்கு மாமியார் மாமனார் கூட கேக்கலடா நீ இத தா இருக்கு மாமியார் மாமனார் அப்டின் சொல்ட்டு மோஸ்லி லேடிஸ்கு கேர்ள் பேபிய இருந்த தா அந்த மாரி மாமியார் சொல்லுவாங்க எனக்கு ஏ பசங்களே இப்டி தா இருப்பானுங்க
ம் பரவால்லங் தோழி நானு எங்க வீட்ல வந்து பாத் தே இவ கடைசி கொழந்தை தா எங்க அண்ணா வந்து ரொம்போ அமைதியா இருப்பாரு ஆனா எங்கண்ணனுக்கு சேந்து நா பேசிட்ருப்பே எங்க அம்மாவ மெரட்டுவே எங்க அம்மாவ மெரட்டுவே அதா எங்கம்மா சொல்லுவாங்க எனக்கு மாமியார் கொடும எல்லா கூட இல்ல ஆனா அந்த கொடுமயெல்லா நீ இப்ப பண்ணிட்ருக்கேனு எ திருமணத்துக்கு முன்பு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ம் அதுக்கப்றோ இப்ப திரு மணம் ஆனதுக்கப்றோ எனக்கு எனக்கு எ கணவரோட சண்ட போட்றக்கே நேரோ செரியா இரு க்கு எங்க அம்மா கூட கண்டுக்கறதே இல்ல ம் அதனால எங்க அம்மாவ பெருசா கண்டுக்கறதில்ல இப்ப என்ன எங்க அம்மாக்கு ஏ கணவருக்கு வந்து போட்டி ஆ இப்ப என்னன்னா நா சொல்லிட்டே வேணா என்ன பிச்சு வேணா ரெண்டு பேரு ரெண்டு பாகமா எடுத்து வெச்சு க்கோங்க ஏனா ஏ கணவருக்கு ஏ கூட இருக்கணுனு ஆச எங்க அம்மாவுக்கு ஏ கூட இருக்கணுனு ஆச ஏனா வீட்ல ஒரே ஒரு பெண் கொழந்தங்க போது நா பேசாம என்ன ரெண்டு பேரு பிச்சு எடுத்து வெச்சுக்கோங்கப்பா அண்ண ஒருத்தரு தா இருக்காரு
ஓ ஒரு பைய்யே ஒரு பொண்ணுன்றதால அப்ப பாசோ இருக்கதா செய்யு ஆ
அதனால அதுவு கடசி பொண்ணுங்கிற கடசி கொழந்தங்கறனால ரொம்ப பாசோ நீங்க பேசாம ரெண்டு பேரு என்ன பிச்ச எடுக்க வச்சுக்கோங்கன்ட்டுனு சொல்லிருவே நா சேரிங்க தோழி நமக்கு குடுக்கபட்ட நேரமும் முடிஞ்சுச்சு இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடச்சா பேசலா நன்றிங்க தோழி ம்